உம் ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க
ஹலோ ஃப்ரீயா தான் இருக்கேன் நீ என்ன பண்ற
உம் நான் கூட இப்பதான் ஃப்ரீயானேன் காலையில இருந்து ஒரே வேலையா இருந்துச்சு
என்ன பண்ற
ம் இப்பதான் டீ குடிச்சுட்டு வந்து ஓக்காந்தேன்
நானும் டீ போடலான்னுதான் போனேன் கரெக்டா கால் பண்ணிட்டேன் நீனு
ஆமா ஆமா நான் கூட டீ ரெண்டு வாட்டி காலையில இருந்து டீ போட்டு குடிக்கவே முடியல அந்த ஆறிப் போய்ட்டு ஆறி போய்ட்டு இருந்துச்சு
குழந்தைங்க வீட்டு்ல இருந்தாலே அப்படிதான் நம்ம டீ போடுவோம் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படியே போயிட்டு இருக்கும் டைமு
உம் ஆமா மா அதுவும் இல்லாம இன்னைக்கு ஃப்ரைடே வேறையா வேலை சரியா பெண்டு கழன்றுச்சு
உம் இங்கயும் அதேதான் கால்ல எழுந்து இருந்து வீடு கூட்டி தெரு கூட்டி வீட தொடுச்சு விட்டு சிங்க கழுவி ப்பா முடியல
உம் ஆமாமா
உம் அடுத்தது பூஜை வேற ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை டைம் ஆயிடுச்சு
உம் ஆமாமா பாருங்க உம் நான் கூட
சொல்லு சொல்லு
உம் நான் கூட கூட வந்து வெளியே போலான்னு இருந்தேன்
மை வீட்டுல நமக்கு எப்பவு வேல இருக்குதா நமக்
ம் ஆமா நமக்கு வந்து டுவென்டிஃபோர் செவனு எல்லானாளு வேலதா
ம் ஆமா
இந்த ஜென்ஸ்சாச்சும் வந்து சண்டே சண்டே லீவ் வந்துடு ம் நோட் புக்ஸா அது இதுக்கு மேலதா வாங்கணு பீஸ் கட்னா குடுப்பாங்கள பீஸ் போய் கட்டணு அதுதா மனிஷ் சேர்த்துட்டு இருக்கோ
நைட்டு ரைட்டு நல்ல விஷ்யோ நாங்க வாங்கனோ ஆனா அட்ட போடணு போடணு ஒரு நாளைக்கு மூணு புக்கு நாலு புக்குன்னு எடுத்து வச்சிட்டு உக்காந்துருக்கு
ஐயோ ஆமா அந்த அட்ட போடுற வேல இருக் க்கே இந்த அக்காடமிக்க ரோபன் நானாலே போது இந்த வு வீடு ஃபுல்லா எதுவேதா போதுண்டா கவரு கவரா இருக்கு கட் பண்ணி கட் பண்ணி
ம் நீ என்னோட குட்டி பையன வச்சுட்டு அட்ட போடவே முடியல அவ எடுத்து எடுத்து அந்த பேப்பர்ல்லா வாயில வைக்கிறா பயமா இருக்கு அவன் தூங்குற டைம்ல ம் அவன் தூங்குற டைம்ல தா போட்டுட்டு போட்டுட்டுருக்கே
ம் ஆமா ஆனா இப்பொல்லா வந்து ரெடிமேட்லயே வந்துருச்சி ஆ டிரான்ஸ்பரண்ட் கவர் மாதிரி டெஸ்ட் ஸ்டிக்கர் மாரி இருக்கு அது போட் ட்டு விட்டுணு ஆனா இந்த ஸ்கூல வந்து ஒத்துக்கவேமாட் த்க்கிறாங்களே அவங்க கொடுக்குற கவர்தா போடணுமா
அவங்க அவங்க அதுலயும் ஒரு பிசினஸ் பாத்துட்டுருக்காங்க அவங்க குடுக்கறதுல்லா பண்ணு சொல்ட்டு நீ சொல்ற மாரி
ம் ஆமா அதெல்லா வந்து வாங்கனு அதுக்கு தனியா வந்து காசு வாங்கிப்பாங்க பீஸ்ல இந்து
ம் எல்லாமே பிசினஸ் ஆயிச்சி இப்ப ஸ்கூல்ல எஜிகேஷன் தவிர பிஸ்னஸ் ஆயிடிச்சி
ஆமா ஆமா என்ன சொல்லி குடுக்கறாங்கன்னு தெரியல ஆனா வந்து எல்லா வந்து ஃபீஸ்கே வந்து அவ்ள காசு ஆகுது இப்பல்லா
நம்மல்லா ஃப்ரீயா படிச்சுட்டு வந்துட்டோ இந்த கொழந்தைங்களுக்கு ஃபீஸ்கு நம்ம தனியா வேலைக்கு போணுமாட்ருக்கு
உ ஆமா ஆமா நல்ல எஜுகேஷன் வேனா
ஒரு ஒரு சப்ஜெக்ட் புக்க பாக்குவே எனக்கு பயமா இருக் கு அதுவு வருஷ வருஷோ ஒரு ஒரு புக்கு ஆட் ஆகுது லாங்குவஜ் ஆட் ஆகுது நோட் புக்ஸ் பாத்தேனா வச்சிகோவே பயமா இருக்கு எனக்கு இப்ப பச ஸாண்டர்டோட சப்ஜெக்ட் நோட் புக்ஸ் பாத்தாலே அவ் வ்ளோ பயமா இருக்கு
உ ஆமாமா இன்னு போக போக இன்னு பயங்கரமா இருக்கு
உ அதுலாம இ நம்ம படிக்கும்மோத்லா ப்ரீ மிட் மிட்டேம் ஹாஃப்வேலி குவாடேலி அவ்ளதானே இருந்துச்சு இப்ப மந்த்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் ட்டு போட்டு படுத்துறாங்க இதுல ஆன்லைன் டெஸ்ட் ச்சி வேர
ஐயையோ ஆமா அதெல்லா ஒரு டார்சரு தா இது அவங்களுக்கு என்ன ப்போ தெரியல நமக்கு தா வந்து படிக்க வைக்கணு பசங்கள வீட்டு வேலயு பாக்கணு எல்லாமே பண்றதுக்குள்ள போது
ஆமாமா கரெக்டா சொல்லிட்ட அவங்களுக்கு எழுத வச்சு அனுப்ச்சி விட்டாதா நமக் ஒரு சாட்டிஸ்வேக்ஷனா இருக்கு இல்லனனா ரொம்ப இந்த எக்ஸாம் டைம்ல நமக்கு பரஷர் வந்துரு
உ ஆமா மா அதுவு இல்லாம கொஞ்ச மார்க் கம்மியானாலே கால் பண்ணி கூப்ட்டுப்பாங்க என்ன உங்க பையே படிக்கவே மாட்டேங்றா கம்மியாய்டுச்சே அப்டி இப்டின்ட்டு
மார்க்கு அந்த பேரண்ட் டீச்சர் அசஸ்மெண்ட் டைம்லதா நம்ம மேல உள்ள ஸ்கோத்தலா அந்த மேலா இது பண்ணிக்கிறாங்க கொழந்தைங்க அங்க என்ன பண்றாங்கன்றதமொதக்கொண்டு அந்த டைம்ல ஃபுல்லா சொல்லிடுவாங்கல்ல
உ ஆமாமா கரெக்டு தா
உ எனக்கு அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போம்போது நம்ம கொழந்தைய பத்தி என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு பயத்திலே போவே நம்ம கிட்டா இருக்கும் போதுதா நம்ம பயந்தோம்னா இப்பயு பயந்து போயிட்டேதா இருக்குது
உ ஆமா மா கரெக்ட்
ஆனா பசங்க ஜாலியா வராங்க போ
ஆ இப்போலா வந்து பசங்களுக்கு பிளே கிரவுண்ட் கூட அவ்ளோ பெருசா இருக்கு தெரியுமா படிக்கும்போதே வீ ஸ்கூல்லலா வந்து சின்ன குட்டியா ஒரு ரூம் மாரி இருக்கு பிளே கிரவுண்ட்லா
உ இப்போ பாத்தீன்னா நீ சொல் ன்ரமாரி அ அதுவுவந்து சின்ன பிள்ளைலே வந்து எந்தந்த கேம்ல நீங்க இன்ட்ரெஸ்டார்கீங்கன்டு சொல்ட்டு அப்டியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க கேம்ஸயே
உ ஆமா மா எல்லா இதுக்கு அகாடமிக்கு முக்கியத்துவோ குடுக்குறாங்க அட் த சேம் டைம் வந்து இந்த மாரி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கெல்லா கூட வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க இப்போ
உ கரெக்ட் சொல்ட்டீங்க ஒரு வழியா சார் எல்லா நல்லா பண்ணா ரைட்டு
உம்மா கரெக்ட்டுதா அது
அப்பா இந்த கொழந்தைங்கள படிச்சு ஃபியூச்சர்ல நல்ல அப்டியா கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோமாட்றக்கு
அப்புறோ என்ன வேற எதாச்சு பண்றீங்களா நா வந்து ம் நா வந்து இப்போதா வந் ஒரு மூவி பாக்கலான்னு இருந்த நீங்களு பாருங்க இப்போ அதுதா ஃபேமஸா போயிட்டு இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா த்ரில்லர் மூவி தான
ம் ஆமா ஆமா
எனக்கு லிங்க் மட்டு அம்சு உடுங்க என்ன மூவி பாத் து நல்லா இருக்
ம் ரெண்டு மூவி இருக்கு ஒன்னு வந்து த்ரில்லர் இருக்கு இன்னொன்னு வந்து காமெடி மாரி இருக்கு உங்களுக்கு எது வேணு சொல்லுங்கா அனுப்பி விடு ட்ட
ஆ கண்டிப்பா நா எனக்கு த்ரில்லரே அனுப்சு உடுங்க அதா பாக்க இன்ட்ரெஸ்டா இருக்குமே ஆனா என்ன இந்த கொழந்தைங்களையு தூங்க வெச்சுட்டுதா நா நம்ம அதெல்லாம் பாக்கலா இல்லன்னா அதுங்களுக்கு அதுல இருந்து எதாச்சு ஐடியா கெடச்சுரு
ஆ இப்ப கூட வந்து எதாச்சு ஒரு டைலாக் பாத்துச்சுங்கன்னா அப்டியே மண்டைல ஏறுது
ரொம்போ பா கரெக்டா சொல்லிட்ட அப்டியே ஒரு பாட்டு இப்ப ஒண்ணு வந்துச்சுன்னா அத ரிப்பீட்டடா சொல்து ஒரு ரைம்ஸ்ஸ சொல்லி குடுத்தா
ம் ஆமா அது இல்லாம இந்த டேன்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லா பாத்தாங்கன்னா அவிங்க அதுதா ஆடிட்டே இருக்குங்க
வேற என்ன
ம் நமக்கே வந்து டேன்ஸ் வராது எத்தன பார்டி பிரேக்டிஸ் பண்ணாலுமே வராது நமக்கு ஆனா இந்த கொழந்தைங்க எந்து பாத் பாத்தொன அப்டியே ஆடுங்க
ஆமா ஆமா கரெக்ட்டுதா அந்த ஹிப் மூமெண்ட் அதுல இருந்து எல்லாமே போஃப்பெக்டா பண்ணுவல்ல
மாமா ஆமா பரவாயில்ல எப்டிதான் மண்டைல ஏறுதுங்கோ தெரில
செய்யலானு பிளானு லன்ச்சு என்ன பண்ணீங்க
லன்ச்சு வந்து எதோ பிரியாணி செஞ்ச அதுவே இப்போவே வச்சிப்பான்
நைட்டுக்கும் பரவாயில்ல ம் ம் டூ இன் ஒன் தான் இங்கெல்லாம் ம மதியானம் செஞ்சது எவ்ளோ டேஸ்ட்டான ஃபுட்டாந்தா நைட்ல சாப்பட மாட்டேங்கிறாங்க
ம் எதுமே சாப்பட மாட்டாங்க எங்க வீட்ல இப்ப வந்து
துக்குள்ள
ஆமா போது போது ஆகுது
வேர்வையாகி நைட்டு குளிச்சிட்டு வந்து தூங்கற மாரி இருக்கு எனக்கு
ஐயோ ஆமா கரெட்டு தான்
அப்புறம் எப்பவுமே எதுவுமே சாப்பட மாட்டாங்க இந்த பிரியாணி வைச்சா மட்டும்தான் நைட்டுக்கு சாப்படுவாங்களே
ம் நாலாம் நீங்க சொல்ற மாரி ஆ நீங்க சொல்ற மாரி நானும் பிரியாணி னா சாப்படுவேன் பசங்களுக்கு சாப்பாடுன்னா எறங்க மாட்டிக்கிது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடுக்குற மாரி இருக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு நம்ம ஹெல்தியாவும் கொடுக்கணும் அவங்களுக்கு புடிச்ச மாரி கொடுக்குனு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது
ம் ஆமா ஆமா நாங்க எல்லாம் சில்லே பிள்ளையா இருக்கும் போது அடிச்சி ஊட்டி விடுவாங்க இதான் சாப்பட்டாகணும் வேற எதுவுமே கெடையாது அப்டின்ட்டு நாங்களும் பயந்து பயந்து சாப்ட்டுருவோம்
ம் நா ஆமா ஆமா கரெட்டா சொல்ற நான் எங்க அப்பாலாம் எனைய எத்தனையோ நாள் அடிச்சிருக்காரு என்ன ஒனக்கு மட்டும் வித்தியாச வித்தியாசமா கேக்கற அதுவும் நான் பக்கத்து வீட்ல எதாச்சி செஞ் ச அதெல்லாம் வேணுன்னு போயி கேப்பேன் எங்க அம்மா அந்த தொடப்பத்த தான் எடுப்பாங்க அப்டே உக்காந்து இருக்க சாப்ட்டுருவேன்
ம் ஆமா ஆனா நம்மளால நம்ளா இப்பலாம் அடிக்க கூட முடியல கொழந்தைங்கள
பயமாவு இருக்கு பயமு இருக்கு அடிச்சிட்டு அந்த கொழந்தைங்கள அடிச்சிட்டு மற அப்டே நைட்டு தூங்க போனும் அதுக் அப்புறம் பாத்தா நமக்கு அழுக வருது ஐயோ இந்த குழந்தைய போய் நம்ப அடிச்டோமே அப்படினு
உம் ஆமா பாவமா இருக்கணும்மா கொழந்தைங்களா அடிச்சிட்டோமே அப்டின்ட்டு
ம்
ஆமா அப்படிதான் இருந்திருக்கும் நம்ம அப்பா அம்மா இப்போ என்ன அடிக்கும் போது மே பி
உஹம்
உம் செரி டின்னருக்கு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க நீங்க
எனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு ஈஸியாவும் இருக்கணும் ஆனா டக்குன்னு முடிஞ்சுறணும் டேஸ்டியாவும் இருக்கணும் கொழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு
ம் பாக்கறேண்ணா நான் வந்து இன்ஸ்டாலதான் பா இப்ப ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க ஒரு சேனல் இருக்கு அவங்க வந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இந்த மாதிரி
எனக்கு எப்டியாச்சும் எனக்கு இருந்தா பாத்து அனுப்ச்சு விடு நான் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நோட் புக்ஸ் தான் இருக்கு அப்டியே உங்ககிட்ட சொ பேசிக்கிட்டே அட்ட போட்டுட்டு இருக்கேன் டைம் போறதே தெரியல எனக்கு அடுத்தது பூ வேற வாங்கி வச்சிருக்கேன் அதயும் கட்டணும் உனக்கு பூல்லாம் கட்ட தெரியுமா
எனக்கு பூல்லாம் கட்ட தெரியாது நான் பூ வச்சுக்கவும் மாட்டேன்
உஹம்ம் வெசமா இருக்கியே பூ வச்சிருந்தா அவ்வளோ அ இருக்கும் எனக்கெல்லாம் நெறைய பூ வச்சா ரொம்ப பிடிக்கும்
உம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கது அது வந்து என் முடியில அப்டியே சிக்காயிக்குமா சும்மாவே என் முடியில வந்து அவ்வளவு சிக்கு இருக்கும் பூ வேற மாட்டிக்கும் புடிக்கவே புடிக்காது
முடி மாட்டோம் அப்டி எனக்கெல்லாம் அப்டியே வழ வழநூ இருக்கும் முடி பூ வச்சன்னா அப்டிய வழுக்கிடே விழுந்துரும்
உம் அப்படிந்து
அது மாரி ஒரு ஒருத்தவங்க ஹேரும் ஒரு ஒரு மாரி
ம் ஏதாச்சும் ஹேர் சீரம் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க நேச்சரலா ஏதாச்சும் இருந்தா கூட சொல்லுங்க உம் கொஞ்சம் ஸ்மூத்தான நல்லா இருக்கும் முடியும் கொஞ்சம் வளரணும்
ஆமா உம் உம் கரெக்ட் கரெக்ட் ட்ரை பண்ணிட்டு உ சொல்றேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப வளவளன்ன இருக்க முடியா நீ வந்து பூ வச்சா மாட்டும்னு சொல்ற எனக்கனா அப்படியே ஆப்போசிட் பூ வச்சா வழுக்கி இருந்தது நீ எனக்கு சஜஸ்ட் பண்ணு நான் உனக்கு சஜஸ்ட் பண்றே
சுலர்ந்து அப்டிதா இருக்கு ஏன் முடி எதுமே பண்றது இல்ல. தேங்கா எண்ணதா வைக்கிறே நா
வேற என்ன நீதா சொல்லணு
ம் ம் ஆமா இப்ப வேற இந்த கரண்ட்டு பில் வேற அவ்ளோ ஏறிருக்கு எனக்கு எங்க வீட்ல
உம் இங்கேயும் அப்டிதான் இங்கேயும் அப்டிதான் புல் டைம் ஏசி ஓடி கிட்டே இருக்கு ஒரு தோச சுட்றது போய் கிச்சன்ல ஏ சி காத்துல நிக்கிறதுமாதா எனக்கு போயிட்ருக்கு டைமு
ம் ஆமா ஆமா செரி செரி நா போயிட்டு கொஞ்ச வேல இரு கடு பாத்துட்டு வரே சரியா ம் பாய் பாய்
பாய்